ஹலோ அப்பா எப்டி இருக்கீங்க
ம் நல்லாருக்கக்கா நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கப்பா நீயி
ஆ நல்லாருக்கக்கா எல்லாரு நல்லாருக்காங்ளா
ஆ நல்லாருக்காங்ப்பா சாப்ட்டியா
ம் சாப்ட்டேக்கா நீங்க சாப்பிட்டீங்ளா
ஆ சாப்ட்டப்பா
என்ன சாப்ட்டீங்க
நா வந்து இது கத்திரி மொளகுபொடி சாத சாப்ட்டே
மொளகா பொடி சாதமா
ஆ அது சப்புண் இருந்த மாரி இருந்தது அவுங்களுக்கு காரோ சேத்தாம் சாப்ட்டே செஞ்சனாய் இன்னு கொஞ்சோ கார சாரம சாப்டனு ஆசையா இருந்துச்சு அதனால மொளகாப் பொடி சாதோ செஞ்சு சாப்
அது எப்டி செய்வீங்க
சும்மா எல்லாமே பச்ச பச்சயா போட்டு ஆ ஒரு தக்காளி ஆ ஹூ அதெல்லா எதுமே வதக்கவல்லா தேவ இல்ல
ஆம்
ஒரு தக்காளி ரெண்டு சின் சின்னதா சின்ன வெங்காயோ சின்ன சின்னதா பொடி பொடியா நறிக்கிட்டு
ம்
ஞ்ச வரமிளகாப் வரமிளகாத்தூள் போட்டு அதுல வந்து ஒரு ப ச்ச மிளகா சின்ன சின்னதா கிள்ளி போட்டு
ம்
சாப்பாட்டுக்குள்ள
சாப்பா ரைஸ்லையா வெஜ் சாப்பாடுலையா
ஆ இப்ப தட்டுல போட்டுருப்பணுல
ம் ம்
அந்த த அந்த சாப்பாட்ல
போட்டு
போட்டுட்டு அதுக்கப்புறோ வந்து அ கொஞ்சோ கொஞ்சமா வந்து கொஞ்சோனு எண்ணெய் தேச்ட் தே ஊத்தி
ம்
அதுக்கப்புறோ அப்டியே நல்ல நொறுங்க பினைஞ்சு சாப்டணு சூப்பராருக்கு உப்பு போட்டுக்கணு
ஆ வேதக்கல்லா தேவல்லையாக்கா
ஆ வதக்காமையே செய்றது ஆஹா
ஆ ஃபோன்ல பாத்தீங்களா
இல்ல நா எப்பவுமே அந்த மாரி ஃபோன்ல எல்லா பாக்கல நானேதா செஞ்சு சாப்ட்டுக்குவ
ஆஹ பாப்பால்லா சாப்
ம் ம் நாங்களு சாப்ட்டு தூங்குறாங்கப்பா
ம் அம்மா சாப்ட்டாங்ளா
அ சாப்ட்டு சந்தைக் களம்பிட்டாங்க நா தா நீங்க ஒரு எடோ
சந்தனாக்கா வாய் வாயின்னு வர போறாங்ளா இல்ல விக்க போயிருக்காங்க
இல்ல அது காய் தேங்கான்னு சொன்னல்ல அன்னைக்கே தேங்காய் கொண்டேய் வியாபாரோ பண்ணிட்டு வருவாங்க அங்க வியாபாரோ பண்ணிட்டு ஆமாப்பா தேங்கா வெங்காயோ இதல்லா
வெங்காயோ கூடவா போறீங்க வீட்ல
வெங்காயோ வீட்ல போட்லப்பா இது மார்க்கெட்ல வாங்கிட்டு போய் அங்க விப்பாங்க
ஓ ஓ வியாபாரல்லா நல்லா ஆகுமாக்கா அங்க
என்னப்பா
வியாபாரல்லா நல்லா ஆகுமா அங்க
அ ஓரளவுக்கு ஆயிரு எங்க அம்மா வித்துட்டு வந்துரு எல்லாத்தையோ அடிச்சு புடிச்சு
அ ஆனா நறைய பேரு இருப்பாங்கள அங்க சந்தையில
ஆமா நானே போலான்ருந்த அப்றோ எங்க அப்பா வேணான்ட்டாப்புடி
அ அ
போனா ஜாலியாருக்கு
அங்கேயா
அ
அதல்லா பாக்கணுன்னு ஆச இங்கல்லா எந்த சந்தையு இல்ல
தேங்கா உலிக்க போட போம்மாமா
ம் ம்
கடப்பாறையில வரியா உளிக்கலா
என்னேதுக்கா
தேங்கா உளிக்க வரியா பாப்பா
எங்க
கரூருக்கு இங்க ஊருக்கு வரியா
அங்க வந்து எப்டிக்கா அவ்ளோ லாங்குல
சும்மா சொன்னய்யா
அ
அம்மாலா எங்க நல்லா இருக்காங்ளா
அ நல்லா இருக்காங்க்கா
அவுங்க வேற ஊரா
ஆமாக்கா ஆஹா இல்ல இல்ல இதே ஊர்தா
இதே ஊரு நீ லவ் மேரேஜாப்பா
ஆமாக்கா
சேரி சேரியா
இல்ல ம் போயிட்டாங்க்கா எல்லாரு போயிட்டாங்க நா மட்டு வீட்ல இருக்க
ஜாலியா இருக்க
எங்க ஜாலியா இருக்
எதா வேலைக்கு ட்ரை பண்ணி பாக்கலாம்ல
ட்ரை தாக்கா பண்ணினு இருக்க ஆனா ஒரு எடத்துல கூட வேல கெடைக்க மாட்டிகிது
சேரி சேரி
செட்டாக மாட்டேங்கிது ஸ்டோருக்கு போயிருந்த அங்கயு செட் ஆகல நீங்க கோவல பீச்சுக்கு எல்லா வந்திருக்கீங்களா
ஆ வந்திருக்கேப்பா
ஆ
வந்திருக் வந்திருக் ஆ சரி
மகாபலிபுரங்கூடவா
ஆ வந்திருக்கே மகாபலிபுர கோபல பீச்சு எல்லா வந்திருக்கே
ஆ
ம்
உங்களுக்கு அங்க புச்ச இது என்னது
எனக்கு அந்த ஊரே புடிச்சிருந்தது ஆனா என்னால இப்ப அது யூஸ் ப மிஸ் பண்ற ஏன்டா வந்தோ அப்டினு
ஆ
எங்க பாத்தாலு அந்த பார்க்கு பீச்சல் இருக்கு
ம் ம்
அதனால வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்ததா ஏன்டா வந்தோன் அப் அப்புற குயிவோ எப்ப சொன்னாரு எவ்வளவோ சொன்னாரு நீ போனதுக்கு அப்புற ஃபீல் பண்ணுவ அப்டின்னாப்டி அதே மாரி அதெல்லா நா பாத்துக்குவே அப்டினு வந்த
ம்
இப்போ அந்த ஊரு புடிச்சிருது
எங்க ஊருக்கு வாங்க ஒரு வாட்டி
ம்
எங்க ஊருக்கு எங்க ஊர்ல அது மாதி தா இருக்கு
ம் ம் ம்
பீச் மாரிலா இல்ல கொளோ இருக்கு அவ்ளதா எங்க ஊர்ல அதுக்கு பக்கத்துல தா பீச்சு மகாபலிபுரம் கோவல இதுல்லா
ஆ ஆ
உம் அவ்வளதானே ஆ போவோங்கா வாரத்துல எப்பனா ஒருவாட்டி போவோ
எப்பாவது ஒருடைம்
அதா நாயித்து கெழம மட்டு வாரத்துல லீவ் உங்களுக்கு லீவ் விட்டா மட்டு தா போவோ
ஆ ஆ
ஆ அதிகமலா போ போனத இல்ல கிட்டியே போயிட்டு வந்துருவோ பீச்சுக்கு
ஆ அதா அதா உங்களுக்கு பக்க நாள அது சலுப்பு தட்டிரு
உம்
எங்களுக்கு அப்படி இல்ல என்னைக்காவது ஒரு நாள் பாக்குறனால எங்களுக்கு ஒரு அது
ஆமாமா உம் உம்
உம் இதுவே நீங்க எங்க ஊருக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஆச்சரியமா இருக்கு உங்க ஆனா அங்க வந்து து ம்ச் எல்லா எடமு சுத்தி பாக்குற அளவுக்கு இருக்கு சிட்டி ஒண்ணுதா வானம் வந்து எல்லா பக்கோ சுத்தி பாக்குற அளவுக்கு எல்லாமே இருக்கு
எங்க எங்கயா அவங்க நீங்க இருக்க இல்லையா
ஆ மால் இருக்கு பீச் இருக்கு பா எல்லா பார்க் இருக்கு
உம் உம்
அங்கியு இங்கயு போய்க்கலா இங்க அப்படி கெடையாது இல்லமா வயல வீடு தோட்டோ காணி ஆ அப்புறோ வந்து இந்த வயல் வயல் வயல் சொல்லுவாங்க வயல் சொல்லுவாங்க அந்த மாரி
ஆ
இங்க காட்டின்
அது தெரியது இல்லக்கா வயல் தா தெரியு
வயல் வயல் வயல் தா
பாணினா தெரியாதுல
உம்
அதனாலதா கொஞ்சு கன்ஃபியூஷ் ஆயிட்ட
உம் சரி பாப்பா
இங்கல்லா கூட இருக்கு வயலு பயிரு எலா வைப்பீங்களாக்கா பயிர எலா வைப்பீங்களா
உம் வச்சுட்டு இருந்தோ இப்ப வித்துட்டோமப்பா வயல் மெயின்டெயன் பண்ண முடியல
உம் உம்
அதனால வித்துட்டோ
ஆ அங்க தண்ணி வசதில்லா உண்டாக்கா வயலுக்கு
ஆ தண்ணி எல்லா ஆத்தலையு வாய்க்காலையு எல்லா வரும்ல அதா அந்த தண்ணி யூஸ் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருந்தோ அப்புறோ அதுக்கப்புறோ மஞ்சள் போடுவோ
உம் உம்
அதாங்க அப் கருணக்கெழங்கு சேனக்கெழங்குல்லா இங்கல்லா பேமஸ் அதிகமா
ஓ அங்கயே போட்டக்கீங்களா கருணகெழங்கலா
உம் இங்க ஊர்லதா வீட்லயே போட்டிருக்கோ கருணக்கெழங்கு செடி எல்லா
செடியாவது கொடியாகா
செடிப்பா அது
செடியா
ஆமா
ஆம்
ம் நைட்டுக்கு என்ன சமையல்ப்பா
நைட்டு தோச எறா வாங்கி வச்சிருக்கே
பாரே எ அதெல்லா செய்ய தெரியுமா
ஆ செய்வேங்க்கா தொக்கா செய்வே
ஏவப்பா அது பிரான் வேற எறால் வேறையா பிரான்
என்னதுக்கா ஆஹா பிரானு ஒன்தா எறாவு ஒன்தா
ஒன்னுதானே இங்கிலீஷ்ல பிரான்னு எ தமிழ்ல எறாவா
ம்ஹும்
அது இனிப்பா இருக்குது எப்டி பாப்பா சாப்புடுறீங்க
இனிப்பா இருக்கா
ம் ஒரே ஒரு டைம் சாப்ட்டுருக்கே
நீங்க எப்டி செய்வீங்க
இவர் தா செஞ்சு குடுத்தாரு அது நா அது எனக்கு எதோ பாக்கவே ஒரு மாரியா இருந்துச்சின்னு செய்யல
இந்த ஃபஸ் தக்காளி வெங்காயோ எஞ்சுக்கோனுக்கா தக்காளி வெங்காயோ உருளகெழங்கு அஞ்சுக்குவே
உருளக்கெழங் போடணுமா
ஆ உருளைக்கெழங்கு போட்டு மூணுத்தையு வெதக்கிட்டு கருவப்புல தக்காளி பச்ச மொளகா
ஆனா உங்களுக்கு அது ஈஸியா கெடைக்கு ஏப்பா
ஆஹ இல்லக்கா இங்க எப்பனா ஒரு வாட்டிதா கெடைக்குது ஏனா இப்போ எல்லாரும் பீச் கடலுக்கு போறதுனால எத்துன்னு வரதுல்ல
ஆ அ
ம்
இல்லப்பா வி அதாவ்து ஈஸியா கெடைக்குனா வந்து ஷீப்பாக் கெடைக்கு அங்கே ரேட்டு் கொஞ்சொ கம்மியா இருக்கோ
இல்லக்கா இங்கதா ரேட்டு அதிகோ
என்னப்பா சொல்றியா
மெட்ராஸ் சைடு சென்னை சிட்டி அப்டிக்கா போனதாக்கா சீப்பா கெடைக்கு
ஆ ஆ
இங்க வந்து அதிகமா இருக்கு ஒரு கிலோவே ஐநூரூபா நானூரூபா
இங்க அர கிலோவே முன்னூறுவா வாங்கிட் வந்தாப்டி ஒரு டைம்
பரவால்லைக்கா
ம் நானூரூபா நானூரூபா அர கிலோவே
அர கிலோ நானூரூபாவா
ஆமா
அப்ப எறா எல்லாத்துலயு ரேட்டு தா போலக்கா
அதா நீங்க அது அங்கே எவ்ளோ வாங்குனீங்க
இங்க ஐநூரூபாக்கா
வாங்கி இப்போ ஒரு கிலோ வாங்கியிருப்பீங்ளா
ஆ
செரி வீட்டுக்கிட்டயே வந்து வாங்க்கிவாங்களா
ஆமா அக்கா வித்துன்னு போவாங்க தெருல
ம்
அப்போ வாங்கித்தோ
வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கியா
ஆமா அக்கா கிளீன் பண்ணி வச்சிருந்தோ ஃப்ரிட்ஜல
அது கிளீனு பண்ணிருவியாப்பா
ஆ பண்ணுவகா
நல்லா கைவித்தைய நெறைய வச்சிருபியாட் தெரிது
க்ளீன் பண்டு அப்றோ அதான் க குவான்னு ச அதான் வெதக்கிட்டு உருளைக்கெழங்கு போட்டு வேதக்கிட்டு அது கூட ஏறாவும் கொஞ்ச போட்டு வெதக்கிட்டு
ம்
அவதா கொஞ்ச நேரோ வெதக்கின்னுருக்கன்னு அப்பற மொளகாத்துள் போட்டு தண்ணி ஊத்திடணு அவளதா புளி லைட் ஆ உத்தனு வேணுன்னா ஊதிக்கன்னு புளி என்ன வேண விட்டுலா
வெங்கயமல்லா போட தேவல்லையாப்பா
ஆ போடலாங்க ஆனா மீன் கொழம்புக்கு தா மேக்சிமம் வெந்திய போடணு
வெங்காய வெங்காயோ
வெ ஆ வெங்காய போடணும்க்கா வெங்காய தக்காளி கருவேப்பில முருங்கா போடுறதாருந்தாலு போட்டுக்கலா
ம்
நல்லாருக்கு முருங்கா உருளைக்கெழங்குங்கெல்லா போட்டா நீங்க பிசி
சேர் செரி நான்ந்தான் செஞ்சதே இல்லப்பா இவர்தா ஒரு டைம் வாங்கிட்டு வந்தாபிடி ம் ஹும் இவர்தா ஒரு நாள் வாங்கிட்வந்தாப்டி என்னடா
செரிக்கா தேங்க்யூ கா
தேங்க் யூ பா
ம் செரி ஆ பாய்க்கா